ஆ ஹலோ
என்ன பண்றீங்க?
ஆ நா வந்து இப்பதா வேல பாத்துட்ருக்கே சும்மா கொஞ்ச ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்றே. அத வந்து கொஞ்சோ ஒரு டாஸ்க் எல்லா இருந்துச்சு அத பாத்துட்ருக்கே. நீங்க என்ன பண்றீங்க?
நா இன்னக்கி ஆன்லைன்ல என் பசங்களுக்கு ஸ்கூல் பேக் போட்டே. அது எப்டி இருக்குன்னு பாத்துட்ருக்கே.
ஓ அப்பிடியா ஆன்லைன்ல ப்ராடக்ட் எல்லா வாங்குவீங்களா நல்லா இருக்குமா?
ஆன்லைன்ல ம் ப்ராடக்ட்ஸ் எல்லா வாங்குவந்தா ஆனா வந்து எனக்கு என்னமோ இந்த பேக் மேல அவ்ளோ திருப்தி இல்ல. ஆ இப்போ ஏன் பொண்ணு ஃபிப்த் படிக்கிறா. இது வரைக்கு நா வெளியதா ஷாப்லதா போய் வாங்குனே. ஆ இந்த டைம்தா செ ரி அங்க போனப்போ வந்து சரியா பேக் எதும் புடிக்கல அப்டிங்கற மாரி இருந்துதா சரி ஆன்லைன்ல போடுவோ அப்டின்னு சொல்ட்டு ரேட்டு கொஞ்சோ கம்மியா இருக்கு அப்டின்னு சொல்லி ஆன்லைன்ல போட்டோ ஏன் பொண்ணுக்கு பையனுக்கு ஆனா அதோட கிளாத்து மெட்டீரியலு எதுமே சரியில்ல. அதோட ரேட்டுக்கு தகுந்த மாரிதா அதுக்கு இருக்குது. ஆனா வந்து நாங்க முன்னாடி வாங்குன டேரக்ட்டா போய் வாங்குன பேக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆன்லைன்ல வாங்கலா ஆனா எல்லாமே வாங்க கூடாது போல இருக்கு.
அதுவு சரிதா நானு வந்து வாங்கிருக்கே அதாவ்து எப்டின்னா ஒரு சில பொருட்கள் வந்து நல்லாருக்கும் எல்லாமே நல்லாருக்குன்னு சொல்ல முடியாது ஆ நா வந்து ஒரு ஆம் டெந்து ஒரு டென் பிப்டின் டிரஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கே அதுல பாத்தீனா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஆ அஞ்சு டிரஸூ தா கொஞ்சோ நல்லா குவாலிட்டியா இருந்துச்சு மத்த எல்லாமே வந்து கொஞ்சோ கிளாத் நல்லாருக்காது இல்ல டிரான்ஸ்பரண்டாருக்கும் ம் அந்த மாரி அது அது நம்ம அதுல பாப் இப்போது ரொம்ப சூப்பரா இருக்கற மாரி லா போட்டோஸ்லா போட்டுருப்பாங்க ஆ அது வந்து நேர்ல வாங்கி பத்தனா அதுக்கு இதுக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபசன்ட் ஸ்டேஜ் வந்து டிஃபரண்ட் இருக்கும் அந்த மாரி தா இருக்கும் ஆ ம் வேறு கடேல வா வாங்குறதுக்கும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கும் என்ன வித்தியாசோ இருக்கு நீங்க நனைக்றீங்க
அதுதா எனக்கு தெரிஞ்சு வித்தியாசோ இப்போ அதுல ஆன்லைன்ல கம்மியா இருக்கு வெல கம்மியாருக்குன் நம்ம போடும்போது அதுல ஆ அதுக்கு வந்து என்ன ஒரு குவாலிட்டி கெடைக்குமோ அது இதா வந்து அதுல கெடைக்குது அதோட அமெண்டுக்கு அவ்ளோ தா அதோட கேல்வி குவாலிட்டில கெடைக்குது இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிரஸே வந்து நம்ம எடுக்றமா ஓரளவுக் ஒரு சிக்ஸ் ஹன்ரெட் செவன் ஹன்ரெட்ல எடுத்தா நல்லாவே இருக்கு ஆனா இந்த ஒன் ஃபிஃப்டி டூ ஹன்ட்ரெட் டூ ஃபிஃப்டி இந்த மாரி எடுத்தா கலர் ஃபேடு ஆய்டுது டக்குனு கிழிஞ்சிடுது ஒரு மாதிரி துணில வந்து முள்ளு முள்ளா நூல் வருது அந்த மாரிலா இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லா வந்து தம்பி சொல்வா ஆன்லைன்ல வந்து துணியெல்லா வாங்காத நல்லாவே இருக்காது அப்டிலா வாங்காத அப்டின் சொல்லி சொல்லுவா அனா இப்போ அவனே ஆர்டர் போடுற அளவுக்கு துணிங்க எல்லா நல்லா இருக்கு மத்தபடி ஆ இந்த மாதிரி நம்ம வெளிய போய் பாக்க முடியாத சில பல ஐட்டம்ஸூ இந்த வீட்ல வந்து அழகு பொருட்கள் லா இருக்குல்ல அந்த மாரிலா பாக்க நல்லாருக்கும் அந்த மாரிலா கொஞ் சீப்பாருக்கு ஆனா அது நல்லாதா இருக்கு அது என்ன வெறும்னே ஒரு சும்மா ஒரு கார்ட்போர்டு வச் சு சும்மா ஒரு பலகைய வச்சு ரெண்டு பக்கோ தட்டி குடுத்தறாங்க ஆனா அந்த தட்டி நம்மளால செய்ய முடியாது இல்லையா அதனால நம்ம அங்க வாங்கிக்கிறோ அதெல்லா நல்லா தா இருக்கு ஆனா எல்லாமேங்கறது வந்து ஏத்துக்க முடில இதுல பாதி அதுல பாதி அப்டிங்கற மாரி தா இருக்கு எனக்கு நீங்க என்ன நனைக்கிறீங்க
ம் அதாது என்னனா நம்ம வந்து இப்போ ஆ கடேல போய் வாங்கணும் அப்டினா அதுக்காக நம்ம ரெடியாகி ம் பசங்க இருந்தாங்கன்னா சின்ன பசங்க இருந்தா அவுங்களயு கூட்டிட்டு ஆ போய்ட்டு வரது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அதுக்கப்றோ அவுங்க வந்து போகும் போது அது வேணு இது வேணும்னு கேட்பாங்க இப்போ அப்பு ஆன்லைன்லனா அப்டி இல்ல அ நம்ப எது பாக்றமோ புடிக்குதா போட்டுட்டு அது டெலிவரி வந்ததுக்கப்போ வாங்கிக்கிலா ஆனா கடேல வந்து இந்த மாதிரி நெறைய விஷ்யங்கள் லா இருக்கு ஆ ஆ அது மாரி வெயிலும் பயங்கரமாருக்கு கடேல போய்ட்டு ம் திரும்பி வாரத்துக்கே நம்ம ரொம்ப டயடாமய்டுவோ ஆனாலும் வந்து கடேல வந்து நம்ம என்ன ஒரு நல்லதுனா நம்ம துணி எப்டி இருக்கு அந்த மாதிரி நம்ம பாத்து வாங்குவோ ஆனா ஆன்லைன் ஷாப் பிங்ளா அந்த மாரி இல்ல அவுங்க என்ன ட்ரெஸ் அனுப்புறாங்ளோ என்ன ப்ராடக்ட் வாங்னாலும் அனுப்றாங்ளோ அதுதா ஆனா இதுலுமே என்ன ஆ நன்மை இருக்குன்னா அ நம்ளுக் புடிக்கல இந்த ஒரு கிளாத்து மெட்டீரியல் செரியில்ல அப்டினா ரிட்டன் போட்டுக்லா ஆ நம்ம கட்ன பணத்திமே வந்து அவுங்க வந்து ஒரு டூ டேஸ்ல ரீஃபைன் பண்ணிறாங்க இது வந்து ஆன்லைன்ல வந்து ஆ இருக்கு
அதே மாரி நேர்ல போனாலும் நம்ம மாத்தி எடுத்துக்லா அமௌண்ட் தரமாட்டாங்க மாத்தி எடுத்துக்கலா ஆனா எங்களுக்கு ஒரு பழக என்னென்னா இந்த தீபாளி டைமு அந்த மாரி டைமுல்லா வந்து ஆ நறைய சின்ன சின்ன வியாபாரிங்கெல்லா வந்து கட போட்ருப்பாங்கல்யா அப்போ வந்து நாங்க வெளிய தா போய் துணி எடுப்போ அவுங்ககிட்டலா வாங்குவோ பெரிய பெரிய கடைகெல்ல போறதுக்கு பதிலா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைக அவுங்ளும் தீபாவளி கொண்டாடணும் இல்லியா அந்த மாதிரி நனைச்சிட்டு நாங்ளும் போவோ ஆ எல்லா கடைலியும் வாங்க மாட்டோ அ நமக் புடிச்சது ஒர் ஒரு ரெண்டு மூணு செட்டு அந்த மாதிரி அ இந்த தலகாணி ஒர அப்றோ அந்த கர்ஷிப்பு இந்த மாதிரி ஷாலு அந்த மாதிரி அதுக்கப்றோ இந்த லன்ச் பேக்ஸேல்லா சேல் பண்ணுவாங்க அந்த மாரிலா பாத்து வாங்குவோ அப்றோ அந்த அந் நீங்க சொன்ன மாதிரி பகல்னா செரியான வெயிலா இருக்கும் இல்யா நைட்ல வந்து நம்ம போய் வாங்கும் போது அந்த நைட்ல நம்ம வாங்றது நல்லாருக்கும் கடத்தெருக்கு போயி அந்த கூட்டத்துல போயி அ கும்பிளிங் கும் பிள்ளைங்லா வாங்கறது வந்து எங்ளுக் புடிக்கும் நாங்க அந்த மாதிரி செய்வோ நீங்க அந்த மாதிரி எதுவும் பழக்கம் வச்சிருக்கீங்ளா
கரண்டு போனா எனக்கு தலயே சுத்திரு அதுக்கு தா நா பசங்ள கூட்டிட்டு போறதில்ல ஆ போறதுனா நானும் ம் ஹஸ்பண்ட் தா போவோ ஆ அதாவது எங்க வீட்ல இருந்து அண்ணி வந்தாங்க அப்டினா அவு அவுங்க கூட போறது மத்த படி வந்து பசங்க கூட்டிட்லா கடைக்கு போறதில்ல எப்பாவது ஆ பைக்ல போனோ ஹஸ்பண்ட கூட்டிட்டு போனோ அப்டின்னா எப்டியு ஒரு மந்த்லி ஒன்ஸ் தா அந்த மாரி போறது மத்தபடிலா இந்த மாதிரி ஆன்லைன் இது வந்து ப்ராடக்ட் புடிச்சிருந்துச்சுன்னா மேக்சிமம் எப்பவாது தா போடுவ அதிகமாலா போடமாட்ட ஆன்லைன் ஷாப்பிங்ல நம்ம வந்து இருவத்தி நாலு மணி நேரமும் போயி வாங்கிலா இப்போ கட அப்டின்னா ஆ காலேல பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்டினா ஆ நைட்டு ஒரு எட்டு மணி ஒரு ஒம்போது மணிக்லா பிரிச்சு பண்ணுவாங்க இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு பொடி வாங்றோ அப்டின்னா வந் தோ ஆன்லைன்ல வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அது ஒரு நன்மை இருக்கு அதுல ஆனா ஆன்லைன்ல இருந்து பாத் பாத்தீங்னா ஆ நறைய வந்து அ போலியான பொருட்கள் லா வந்து இப்போ பாத்தீங்னா முன்னாடி லா வந்து ஆப்ல தா வந்து சேல்ஸ்லா பண்ணிட்டிருந்தாங்க இப்ப பாத்தீங்னா சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இதுலிமே பாத்தீங்னா நறைய பேர் வந்து ஆ ஆ அந்த ட்ரெஸு இந்த மாரி ஆ வீட்டுக்கு தேவையான பொருகள் இது எல்லாமே சேவ் பண்றாங்க ஆனா அங்கெல்லா வந்து நா விஷ்யோ வாங்குற நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு தெரியுல ஆப்லதா வாங்கிருக்க நீங்க அந்த மாரி இத வாங்கிருக்கீங்ளா
நானும் அந்த மாதிரி நிறைய பாத்திருக்கே ஆனா இது வரைக்கும் எதுவுமே வாங்கனதில்ல ஏன்னா அதுல முக்கால்வாசி பேக் பேக்னு சொல்லி சொல்றாங்களா நல்ல நேம் இருக்கவங்களே வந்து இல்ல இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்டிங்கற மாரி ரிவிவ்ஸூ வீடியோஸ் இது அந்த மாதிரிலா போடும்போது என்னடா இது அது இல்லாம அவுங்க சி ஓ டி இல்லனு சொல்லுவாங்க நம்ம பே பண்ணாதா வந்து ப்ராடக்ட் வரும் அப்டிங்ற மாரி சொல்லுவாங்க சி ஓ டி குடுக்றவங்க ரொம்ப கம்மியா தா இருப்பாங்க அதனால வந்து அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்னு என்னன்னா வந்து ஆன்லைன்ல போனா நம்ம ஆர்டர் பண்ணா எப்டியும் ஒரு ரெண் நாள் ஆகும் இன்னொரு ஆப் இருக்கு அதுல ரொம்ப வில கம்மியா இருக்கும் ஆனா அதுல ஆர்டரு பண்ணா பத்து நாளாகும் வர்றதுக்கு அந்த மாதிரில்லா இருக்கு ஆனா இப்ப நம்ம கடனு போனோம்னா டக் டக்குன்னு பாக்குறமா எடுக்றமா அவசரத்துக்கு ஓடி போய் எடுத்துட்டு ஓடி வந்துர்லா
ஆமா ஆ அதுக்கப்றோ ரீசன்டா பிஸ்னஸ் பார்ட்டில இருக்கு நெறைய பேர் வந்து அ இந்த இந்த மாரி மொபைல் ஃபோன் ஆடர் பண்ணப்போ செங்கக்கல் வச்சு அந்த மாரி‌தா நெறைய ஸ்கேம்லா போட்ருந்தாங்க அதல்லா பாக்கும்போது நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு பொருள்லா வாங்கும்போது அதெல்லா கொஞ்சொ நம்ளுக் பயமா தா இருக்குது எனா நம்ப அது வந்து ரீஃபண்ட் வருமா வராதா அந்த மாரி நம்மளுக் தெரியாது இப்ப ஒரு எரநூறுபா முன்னூறுபா பொருள் வாங்குனொ அப்டின்னா ஓகே பரவால்லன் விட்றலா இந்த மாரி ஃபோன் எல்லா நெறைய வாங்கும்போது அதெல்லா நம்ம வந்து பெரிய அமௌண்ட் போட்டு தா வாங்குவோ ஒரு இருவதாயிரொ முப்பதாயிரொ போட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லன்னா நம்ளுக்கு கொஞ்சொ கஷ்டமாதானே இருக்கு
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்டு‌இதே மாரிதா ஒரு பத்து நாள் முன்னாடி எ ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா இந்த மாதிரி ஏ சி வாங்குனே அ ஆஃபர்னு சொல்லி குடுத்தாங்க இதே எ தம்பி வாங்குனா அவனுக்கு நல்லாதா இருந்துச்சு ஆனா நா வாங்குன ப்ராடக்ட் டு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தர் கேட்டா ஒருத்தர் நாங்க இல்ல ஆ அந்த வித்தவுங்க வந்து நீங்க அந்த ஏ சி கம்பெனிக்காரங்க கிட்ட கேளுங்க இன்ஸ்டால் பண்ணவ்ங்க கிட்ட கேளுங்க அப்டி இப்டினு மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்கா என்னால வந் து முடில நா யார் மேல எனக்கு அ நல்ல ஒரு மூட்ல இருந்தனா நா கம்ப்ளைண்ட்டே போட்ருவே அ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவே அந்த அளவுக்கு இருக்கு இதால எனக்கு சரியான டிப்ரஷன் ஆயிடுச்சு அவ்ளொ பண குடுத்து வாங்கி நம்ளால யூஸ் பண்ண முடிலங்கும் போது அத இன்ஸ்டால் நா மூணாயிர குடுத்து பண்ணே அவுங்கள கேட்டா நா வந்து குடுக்குற ரிப்போர்ட் வந்து அவுங்க எடுத்துக்க மாட்டாங்கன் சொல்றாங்க அவுங்கள கேட்டா அவுங்க குடுக்குற ரிப்போர்ட் நாங்க எடுத்துக்க மாட்டோங்கிறாங்க அப்றொ யார வச்சுதா நா வந்து இது பண்றது அப்டிங்கிற மாதிரி அவ ரொம்ப பொலம்பிட்ருந்தா அதுக்கப்புறொ ஒரு வழியா எப்டியோ பேசி இப்போ ஒரு ரெண் நாள் முன்னாடிதா சரியாச்சு இன்னொரு டென் டேஸ் பாக்கணு அப்டிங்கிற மாரி சொன்னாங்க அந்த மாதிரியு இருக்கு நம்ம ஒருத்தர் இப்போ மொதலாளி அப்டின்னா அவர்ட போய் கேட்டு நம்ம வாங்க்கலா கடைக்கு போனா ஆனா இந்த மாரி ஆன்லைன்னா நம்ம அந்த கஸ்டமர் கேர புடிக்கிறதுக்கே நமக்கு தலவலியா போயிடு
ஆமா நீங்க சொல்றது சரிதா இதுவே வந்து அவுங்க கடைல போய் பாத்து வாங்கிருந்தாங்க அப்டின்னா இந்த மாரி ப்ராடக்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்டின் சொன்னா அவுங்க ஒடனே அதுக்கு என்ன தீர்வோ அத பண்ணி ருவாங்க இந்த மாரி ஆன்லைன்ல வந்து பண்ணுமோ ஆ சரி ஓகேங்க
ஓகே பாய் பாய் பாய் நன்றி